சொல்லுங் கேகுதா
ஆ கேக்குது உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குதுங்க
செரிங்க சாப்ட்டாச்சா
ஆ இனிமேதாங்க சாப்பட்ணு நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நா சாப்டங்க
ஆ என்ன சமயல் இன்னக்கி
எப்மே சப்பாதிதாங்க
இன்னைக்கு சப்பாத்தியா
அ நேத்தி பிரியாணி சாப்ட்டோ நே மட்டன் பிரியா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைலா ஒரு ஃபங்ஷன் போனோ
ஆ அப்பிடியா முஸ்லிம் வீட்டு ஃபங்ஷன்னுங்களா
ஆ அங்க சாப்ட்டு வந்தாச்சு மூணுவீட்டு பசங்க எல்லாருமே
ம் சேரிங்க
இன்னக்கி வந்து லைட்டா இருக்குன்ட்டு சப்பாத்தி செஞ்ச
ம் சேரி சேரி
பண்ணீர் வேற வாங்குனது கொஞ்சோ நறையா இருந்துச்சு
ஆ
என்னா பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுட்டு சப்பாத்தி போட்டு குடுத்துட்ட பசங்களுக்கு
அ பரவாலயே மதியானத்துக்கு சப்பாத்தி நல்லா இருக்குமா
நல்லாதாங்க இருந்திச்சு நல்லாதாங்க இருக்கு கொஞ்சோ சாஃப்டா சாஃப்டாதா கொஞ்சோ பெனஞ்சு வைப்பே
ஆ ஆ
ஆ நல்லாதாங்க இருக்கு மதியத்துக்கு நல்லாதா இருக்கு அதுவு இந்த குருமா வந்து மேலயே ஊத்தி வெச்சுருவ பசங்களுக்கு
ஆ அது கொஞ்சோ நல்லா இல இலகி வந்துரு
ஆமா நல்லா ஊறி போய் நல்லா இப்ப இப்ப சாப்பறதுக்கு வந்து நல்லா சாஃப்டா இருக்கு
ஆ ஆ சேரி சேரி
ம் நீங்க என்ன சாப்பாடு
ஆ நாங்க இன்னக்கி வந்து மீனு நாட்டு மீன் சொல்வாங்கல்ல
மா
ஆ எங்க அப்பா குடுத்துட்டு போனாங்க
சேர் சேரிங்க
ஆ இன்னக்கி அதா சமயல்
நாட்டு மீனென்ன கொழம்பா வறுவலா
அ கொழம்பு கொஞ்சோ வெச்சுட்டு வறுத்துட்டங்க இந்த விராமீன்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா
ஆ அந்த மீன்தா எடுத்துட்டு வந்தாங்க
சேரி சேரி மறையா முள்ளு இருக்கும்முல்லங்க அதுலெல்லா
ஆ முள்ளு இருக்கு ஆனா பெருசு பெருசா இருக்கறதுனால இ சீக்கிர எடுத்தர்லா
ஆமாங்க நானு சாப்புடும்பாத்தா சின்ன ஏனா எ பசங்களுக்கு எடுத்து குடுக்ககாட்டியு இதா ஆயுடு சொல்ட்டு நா அது வாங்குறதுக்கே இல்ல இப்ப ரொம்ப
அ ஏனா முள்ளு வந்து சின்ன சின்னதா பொடி பொடி முள்ளா இருந்தா கஷ்டமா இருக்கு எடுக்குறதுக்கு
ஆமா
ஆ இது கொஞ்சோ பெருசு பெருசா இருக்குறனால கொஞ்சோ எடுத்தட்லா
நானே பசங்களுக்கே வந்து பெரிய மு முள்ளு வச்ச மீனே வாங்க மாட்ட இந்த வாள மீனு
ஆ
இந்த கெழங்கா மீன்ல நறைய முள்ளுருக்கு
அப்படியா ஆ
நா வாங்கே மாட்ட இந்த கானங்கழுத்தி மீனு அந்த மாரி மீன் பெரிய பெரிய மீன் தா வாங்குவ பசங்களுக்கு
ஆ ஆனா முள்ளோட மீன் தான டேஸ்ட்டு நிறைய இருக்கு
டேஸ்ட்கானும் பசங்களுக்கு நம்ப சாப்ட்டுருவோ ஆன சின்ன புள்ளைங்களுக்கு பயமா இரு
ஆமாமா சின்னதா இருந்தா கூட தொண்டைல போய் மாட்டிக்கு
ம் அதனால இந்த கானங்கெளுத்தி மீன்னல்லா முள்ளுருக்காது
ஆ
இந்த மேரி மீன் வாங்கி குடுத்துருப்பே அப்றோ வந்து எ பசங்களுக்கு வந்து திருக்கு மீன் தா ரொம்ப புடிக்கு
ஆ ஆமாங்க செமயாருக்கு
அவங்க திருக்கு மீன் அந்த எலும்பு கூட நல்லா சாப்டுவாங்க அது நல்ல நல்லா மெளகு சீர் கோ நல்லா நுணுக்கி போட்டு நல்லா மருந்து கொழம்பு தா டே நல்லாருக்குங்க
ம் எங்கம்மா நல்லா காரசாரமா வக்கணு கொழம்புனாலே
அப்டியா நாங்க ரொம்ப காரோ சேக்க மாட்டோ
ஆ
ஆ ஓரளவுக்கு தாங்குற அளவுக்கு இருக்கு எ பசங்களுக்கு இந்த ஒரப்பு புடிக்காது
அப்படியா அதலா இல்லங்க சின்ன வயசுலருந்து எவ்ளோ காரோ குடுத்தாலு சாப்புனுங்ற அளவுக்கு அவ்ளோ காரோ போடுவாங்க எங்கம்மாலா
ஓ வா இல் இப்பதக்கி பரவால்லங்க எ பசங்க சின்ன புள்ளைல வந்து வெறு
ஆமா ஆ இப்பதானே வளர்ந்துகிட்ருக்காங்க மாறிடுவாங்க கொஞ்ச காலத்துல வெள்ல வெள்ல போய் பழகிட்டா
ஆமா இப்பதா கொஞ்ச கார சட்டினில்லாகுடுத்து பழகிட்ருக்கே அதுக்கு பொடி இட்லி பொடிதா எப்பயுமே பாருங்க
ஆ
இப்பதா கொஞ்ச கொஞ்சோ சட்னி சாப்புறாங்க
ம் அது இது இந்த வெங்காயோ தக்காளி இருந்தாலே இந்த பிள்ளைங்களுக்கெல்லா பிடிக்கவே மாட்டது
ஐயோ ஆமாங்க நீங் சொல்றது கரெக்ட்டு தாங்க எ பசங்களுக்கு
ஆ ஆமா நீங்க கொழந்தைங்கள சொல்றீங்க எங்க வீட்டுக்காரங்ல்லா இப்டிதாங்க அப்டியே குமிச்சு வச்சுருவாங்க தக்காளியல்லா
அதா அந்த தொக் தக்காளி தோல வரைக்கு பொருக்குவாங்க
ஆ ஆமா இந்த சட்னி தாளிக்கக்குள்ள கருவேப்புல்லயு கடுகு கொஞ்ச அதிகமா போய்ட்டனாலே பெரிய பஞ்சாயத்து வந்துடுது
ஆமா கடுகு அதே மேரி தாங்க
ஆ
ஏப்பா பெரிய பையனுக்கு கடுகு இல்லாமே தாளிப்பே பாருங்க தேங்கா சட்னில்லா
ஆ அப்டி அவனுகளுக்கா பண்ணி படி ப்ரொசீஜர் அப்டி தாருக்கு என்ன பண்றது
அதாங்க ஆமாங்க கது மெளகாவு அது மாரி பாதி மெளகா தா போடுவே
ஆ நா இங்கே வந்துட்டு ரொம்பவே ஒரப்புல்லா கம்மி தாங்க எங்கம்மால்ல சாப்றக்குள்ள இப்டி கண்ணால தண்ணியாவரு
ஆ எனக்கு ரொம்ப புடிக்குங்க எங்கம்மா வந்து கார சட்னி ஒரப்பு தொவையல் அரப்பாங்க
ஆ
காரமா நல் நல்லெண்ண ஊத்தி நல்லா அரப்பாங்க
ஆ
வச்சு அது ம அன்னக்கி சாப்ப மற்நாள் சாப்ட்டா அப்டி இனிப்பாருக்கு பாருங்க அந்த சட்னி
ஆமா அந்த ரோசாப்பூ சட்னிங்ளா
ஆமாங்க அது அப்டியே க வெர்ஸாவே சாப்டுவோங்க நானு எங்க அப்பாவு
எ ஏங்க எங்க வீட்லயு அப்டிதா வந்து என்னன்னா இட்லில்லா ஊத்தி அது பெறட்டி போட்டுலா சாப்புடுவாங்களா ஏ ஸு நாத்தனார்லா
ஆமா நானு அப்டித்தாங்க சாப்புடுவே நானு பெனஞ்
அ சொல்லுவாங்கங்க இங்கியு நறயா அப்டிதா இருக்காங்க
அதைவ தொட்டு சாப்பட்ற விட பெனஞ் சாப்ட்டா அது ஒரு தனி ருசிதாங்க
அ நாங் வந்து அப்டிதா காலேஜ்ல இட்லி எடுத்துட்டு போனம்னா பொடி இதுக்காகவே எடுத்துட்டு போயிடுவே
ஆமா
ஃப்ரெண்டு வந்து கார சட்னியு பொடியயு சேத்து பெனஞ்சு ஊட்டி விடு
அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க
அ செமையா இருக்கு
அது இது நம்ப தொட்டு திங்கற்துக் நேரோ ஆகுங்க இதுனா அழகா வாய் ட்டு அது பாட்டுக்கு சாப்ட்டா உள்ள போய்ட்டே இருக்குங்க
அ உள்ள போய்ட்டே இருக்கு அ அப்டி தா நெறைய பேர் இந்த காரோ சாப்ட மாட்ட சாப்ட மாட்டன் சொல்லுவாங்க ஆனா எனக்கு தோணு ஃபோன்ல பாத்தாலே தோணு எப்புடி இதெல்லா போய் எல்லா சாப்டாம இருக்காங்க அப்டின் தோணு
நால்லா சாப்டுவங்கயா அது எ பெரிய பசங்க என்னது சின்ன புள்ளதா அப்புடி இருந்தாங்க இப்போ ஆனா கொஞ்ச கொஞ்சோ மாரிட்டு தா வராங்க
ஆ அவ்வள தா வளர வளர மாறிப்பானுங்கங்க அவுங்க நெறைய வெள்ல போய் சாப்பட்ற மாரி இருக்கற்துக்கப்பறோ
ஆனா என்ன பாருங்க சிக்கு அ சிக்கனு மட்டனு அந்த மாரிந்தா ஒரப்பு தாங்க்கிறானுங்க
ஆ
இதே இந்த சட்னி கொழம்ப்லெல்லா ஒரப்பு தாங்க மாட்றாங்க
ஆ அது எப்டி இப்ப உள்ள பிள்ளைகளுங்க ருசி கண்டுட்டெல்லா
அது அப்டி கண்ல தண்ணி வர வர சாப்பட்றாங்க சிக்கன் சிக்ஸ் டி ஃபைல்லா அந்தெல்லா ஒரப் இர்ந்தா கூட ஆனா இது கொழம்ப் வச்சா அதுல தயிர் ஊத்தி மே மிக்ஸ் பண்ணிதா சாப்புட்றாங்க
ஆ உரைக்குது உரைக்குதுன் சொல்ட்டு நான்வெஜ்ன்னா சாப்ட்டுடுதுங்க
ஓ
வெஜ்ஜுனாதா உள்ள எறங்க மாட்டுது
பசங்களுக்கு அதுவே குடுத்து பழகியாச்சி
வாங்வோ அவுங்கப்பா வாரத்துல வந்து நல்ல ஞாய்த்துக்கெழம மட்டுந்தா நான்வெஜ்ஜே எடுப்பாங்க இப்ப வாரத்து ல எல்லா நாளு நான்வெஜ் எடுத்தா தா கரட்டார்க்கு
வேற என்ன செய்றது முட்டல்லாமே ஓர புள்ளைங்க சாப்ட மாட்டுது
ஆமாங்க இப்ப ஒரு சாம்பாரே வெச்சாலு ஒரு முட்ட வெச்சாதா உள்ள எறங்குவங்குது அந்த நெலைமைக்கு ஆய்ட்டு
நமக்கு வே அது ரொம்ப ரொம்பவே ஈஸியா தானாங்க இருக்கு ஒரு காயி செஞ்சு பொரி ஆ பொரியல் பண்ணி அதுக்கு நேரோ வேஸ் த பயன்படுத்துறத விட அழகா முட்ட ஆம்லெட் பண்ணி போட்டு குடுத்தா வேல முடிஞ்சிருச்சில்லங்க
ஆ அதுக்காக தெனமு கறி, மீனு அத மட்டுமே வாங்கி வாங்கி சமைக்க முடியாதுல்ல காய்கறினா கொஞ்சோ கட்டுப்படியாவு
ஏ சின்னப்பைய என்னா செய்வா போ முட் ட தோசைக்கி தொட்டுக்கே தேவயில்ல அவனுக்கு முட்ட தோ முட்ட தோச மட்டு இர்ந்தாலே வெறு முட்ட தோச மட்டுமே சாப்ட்ருவா பொடி, சட்னி எதுமே கேக்க மாட்டா
ஆமாங்க நானு இந்த முட்ட தோசன்னா மொதல்ல அதுல உள்ள முட்டைய தா காலி பண்ண பாப்ப அது யான்னு தெரியாது முட்ட உள்ள பகுதிகள்லா தனியா சாப்ட்டுட்டு வெருசா உள்ள பகுதிக்கு மட்டுந்தா சட் எடுத்துப்பே வெருசா சாப்டுவ முட்ட தோசன்னா
அதாங்க முட்ட தோசைக்னா சட்னியே தேவேலங்க சும்மாவே சாப்ட்டுருவா ம் ஆமாங்க அது நா நாட்டு முட்ட வாங்கிக்றேங்க பசங்களுக்கு
ஆமா ஒடம்புக்கு சத்து அதுதாங்க பிராய்லர் கோழினா அதுவே சத்து இல்லாம இருக்கு
இன்னு அது வெலவாசி அது ரொம்ப ஏறிட்டேல்லங்க போது ஒரு முட்ட ஏழ் ரூவா என்னமோ விக்கிது
ம் அங்க ஏழ்ருவாயாங்க எங்க அத்த எட் ரூவானு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க இங்க
லோ என் நன் நா வாங்கறது இல்லங்க கடைலல்லா நா வந்து இப்ப நாட்டு முட்ட எனக்கு வந்து ஒருத்தவங்க கொண்டு வந்து குடுக்குறாங்க
அ
வாடிக்கையே வாங்கிட்டுருக்கே ஒரு முட்ட பத்ரூவாதா
ஆ பத் ரூவாயா
ங்க
ஆ அது சரி எங்க அம்மா வீட்ல இப்பதா கோழி வளக்க ஆரம்பிச்சிருக்காங்க
வெளிலெல்லா பதினஞ்சு ரூவ பன்னெண்டு ரூவா அந்த மாரி விக்குதுங்க
ஓ அப்டியா
பதினஞ்சு ரூவாய்க்கு வாங்கிருக்கே
அ
இப் ப்போ இவுங்க ரெடியா ரெகுலரா கஸ்டமர் ஆயிட்டதுனால எனக்கு பத்து ரூவாய்க்கு குடுத்துட்டு போயிடுவாங்க
ம் பரவால்ல மிச்சந்தா
ஆமா அதுவு இதுக்கு இது எட்டு ரூவாய்க்கு இது பத்து ரூவாய்க்கு இதே வாங்கி சாப்ட்டு போயிட்லா
அஹ ஆ
எப்பயுமே என்ட்ட ஸ்டாக் இருக்குங்க எ பத்து இருவது முட்ட எப்பயுமே நேத்துதா ஒரு இருடு முட்ட வாங்குன
அ பரவால்ல ஆ
அதெலா வாங்கிடுவங்க எப்டியா இருந்தாலு பசங்களுக்கு
ம் செரி செரிங்க நா எங்க வீட்லல்லா முட் கோழி வளத்துலா பழக்கோ இல்ல இப்பதா என்னமோ எங்க வீட்லைல்லா வளக்க ஆரம்பிச்சிருக்காங்க கோழி எல்லா
இங்க கோழி வளக்கலாங்க நல்லதுதா
ஆ ஆனா அது அசிங்கம் பண்ணிடுதுங்க அதுதா கொஞ்சோ இதா இருக்கு அத சுத்தோ பண்ணிட்டே உக்காந்துருக்க மாரி
மது வச்சா மத்த செடிங்க எல்லா வைக்க முடியாதுங்க எல்லாத்தையு கொத்திலங்க தின்னுடு
ம் அதுக்குதா வந்து எப்டின்னா எங்க வீட்ல கூடு மாரி கட்டி ஃபுல்லா வல அடிச் சு போட்டு வச்சுட்டாங்க அதுக்குள்ளே அது சுத்திக்கு
சேரி சேரி ஆனா வெளில மேஞ்சாதானாங்க நல்லது அது
வெயில மேஞ்சா அதுக்கு வந்து ஒ ஒரு வேலைல தொறந்து விடுவாங்க
அ
ஒரு வேலைல வந்து அதிகபட்சோ செடி இல்லாத பக்கமா பாத்து உள்ள அடச்சிருவாங்க அத
வெயில் உள்ள பக்கோ இது எங்க எப்டிந்தாலு வல வச்சன்னா த தாவி குதிச்சுலா போய்டு பறந்துல்லங்க
ஆ வ ஆ ஃபுல்லா அடச்சிட்டாங்க கட்ட கட்டி
ம்
ட்ட அதுக்குன்னு வச்சு அடச்சிட்டாங்க அடுத்து மாடு ஒன்னு வந்திருக்கு
எங்க வீட்லமா நாங்க கோழி வளத்தோ ஒரு ஆறு கோழியோ என்னமோ வளத்தோ
ஆ
நல்லா புசுபுதுன்னு மூணு கிலோ நாலு கிலோ வந்துச்சுங்க ஒவ்வொரு கோழியு
ஏங்க பரவாயில்லயே
ஏ தம்பி ஒருத்தே இருக்காங்க அவே என்னா பண்ணுனா கோழிய அறுக்குறேன்னு சொல்லிட்டு போயி ஒரே நாள்ல அறுத்துட்டாங்க
ஐய்யய்யோ எப்டி எப்டிங்க சாப்ட்டு முடிச்சிங்க அத
புரியலங்க அது வேற நாங்க நாட்டுக்கோழின்னு நெனச்சிட்டு இருந்தோங்க அத பாத்தா கோழின்னு நெனச்சுக்கினே வந்து இன்னோரு அக்கா வந்து குடுத்தாங்க எங்க சொசைட்டில குடுத்தாங்க இங்க
சேரி
நாட்டுக்கோழி மாரிதா இருந்துச்சு அதோட இந்த ஒ தோலு அந்த இது இறகுல்லா அப்டிதா இருந்துச்சு செரின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு மூன்றரை கிலோக்கு மேலா இருந்துச்சுங்க கோழி
செப்பா ஆ
வச்சிடேங்க நாட்டு கோழிங்கிறதால நா விசில் வச்சு விட்டுட்டேங்க
அய்யோ ஆ ஆ
இதுக்கு எல்லாமே அப்டியே ஹாடா மாரி ஒரு மாரியா ஆயிடுச்சிங்க அது அப்டியே
அச்சச்சோ என்ன கோழின்னு கண்டுபிடிக்க தெர்ல
ஆமாங்க நாருது அது ரெண்டு கோழி முப்பது விட்டோம் இல்லங்க ஆறு கோழியு ஒரே தடவயா அடிச்சு கொன்னு டாங்க
அய்யே எப்டி சாப்ட முடியுன்னு நம்பிக்கேல அடிச்சாங்கன்னு தெரிலையே
ஏங்க அதா ஆனா பாருங்க அவுங்கவூட்டக்கோழிய ஒண்ணு கூ தொடக்கூட மாட்டாங்க
எல்லாரு அப்டிதாங்க இருக் காங்க அப்ப
ஆ அடுத்த எங்க வீட்டு கோழின்னா மட்டு நல்லா ருசியா இருக்கும் போல இருக்குங்க
ஏ அக்கா வீடுன்னு
அவங்க வீட்டுலயு ஆனா அத ஒண்ணு கூட அடிச்சு குடுக்கயே மாட்டாங்க அது பாவோ பாவோ அட அட வப்பாங்க முட்ட பொரிய எல்லா பொறிக்குங்க
ஆ
அப்டியு குடுக்க மாட்டாங்க ஒடனே அடகாத்துரு அடகா அட வக்கணு அட வக்கணுன்னு சொல்லிடுவாங்க
ஆ
உங்கள
நீங்க ஆ நீங்க வேணா பாருங்க நேத்தி நா வந்து ஒரு மோர் பாக்கெட் எடுத்ததுக்கு பத்து ரூபாய் சொல்லி அத வித்துருவேன்னு சொல்லி என்ன மோர் எடுக்க விடாம பண்ணிட்டாங்க
அய்யய்யோ ஆ
நீங்க வந்து ஒரு கோழி சொல்றீங்க பத்து ரூவா மோரு
ம்
அந்த மோரே வந்து நீ அத கடேல வச்சின்னா அத பத்து ரூபாய்க்கு நா வி்த்துருவே அப்டின்னு சொல்லி அந்த மோர ஊத் திங்க விடலங்க என்ன
அப்பறோ டெய்லியு பால் பாக்கெட் வாங்கி ஒரஊத்த வேண்டி தான அதுக்கு மட்டு பத்து ரூவா ஆகாதா என்ன
அதுதாங்க நானு கேக்குறே நீ எதுக்கு இந்த பாக்கெட் எடுத்துட்டு வந்தன்னு கொண்டு போய் நா வச்சுட்டு வந்துட்டே
ஓ
நம்ம வீட்ல தயிர் கம்மியா இருந்துச்சு சேரி பத்தாது எல்லாருமக்ஷ உக்காந்து சாப்டுறமேன்னு எடுத்ததுக்கு இப்டி சொல்ட்டாங்க
யாரு உங்க கணவரா
ஆமாங்க
ஓ அவுங்க சாப்ட்டுருப்பாங்ளே நல்லா ஊத்தி
அ அவுங்க இது அவுங்க அந்த தயிர் வந்து கம்மியா இந்துச்சு சேரி அவுங்களுக்குதா அது ப த்துன் சொல்ட்டு அதுக்கப்றோ சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்றோ எந்திரிக்க முடியாதுன்னு சொல்ட்டு நா எந்திரிச்சு வந்து வச்ச
சேரி சேரிங்க
ஆ அதுக்கு வந்து இந்த பத்து ரூவானா நா பத்து ரூபாய்க்கு வித்துருவேன் நீங்க ஏன் தயிரவீணாக்கற பிரிச்சுன் சொல்லி போய் வெச்சுட்ட சொல்லிட்டாங்க என்ன
அய்யோ சேரி சேரிங்க
நாட்ல இப்டியு கஞ்ச பிசினாரி இருக்காங்க
ஆமாங்க சேரிங்க உங்கள்கிட்ட பேசனது நேரோ போனதே தெரிலங்க
அ சேரிங்க ஆ ஆ சேரி பேசுங்க தோழி ஓ